வணக்கம் ப்ரோ நீங்க நல்லாருக்கீங்களா
இருக்க
சொல்லுங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெறய விஷ் யங்கள் வந்து நம்ப வாழ் க்கை முறையில வந்து மாரி கிட்டே வருது இல்லைங்ளா இப்ப வந்து அந்த காலத்துலல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்தா இத்தன மணிக்குதா எந்திரிக்கனு அது எந்திரிச் உடனே இந்த இந்த விஷயங்கலல்லா செய்யணு அதுக்கப்றோ வந்துட்டு நம்ம குடும்பத்த வந் அந்த மாறி மாறி நெறயா விஷயங்கள் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு பண்டிகை ஆகட்டும் பண்டிகை நாட்கள்ள எல்லா வந்து ஒன்னு கூடி நம்ம வந்து அத வந்து சந்தோஷமா வந்து கொண்டாடுறது அந்த மாறி நெறயா இருந்துச்சு இப்ப அதல்லாமே வந்து அந்த மரபுகள் எல்லாமே காணாம போய்ட்டு வருது அத பத்தி நீங்க என்ன நெனைக் க்கிறீங்க தோழி அது வந்து நல்லதுனு நெனைக்றீங்ளா இல்ல வந்து அது இல்ல நம்ம பழைய மரபு வந்து மறுபடி வரணு அப்டினு நெனைக்றீங்ளா
ஆஹ் கண்டிப்பா பழைய மரபு அப்டினு பாத்தா வந்துட்டு நம்ம எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு நம்ளோட பெரியவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லா எல்லாருமே ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட் தாத்தா பாட்டி அந்த காலத்துல அவுங்கல்லா ஃபாலோ பண்ணிட்ருந்தாங்க அப்டினு தா நெனைக்குற நானு ஆனா வந் துட்டு நாட்கள் போக போக காலம் மாற மாற வந்துட்டு நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷ்னே வந்துட்டு எல்லாமே கொஞ்சோ மாத்திட்டு அவுங்க வேலைக்கு ஏத்த மாதிரியு சூழ்நிலைக் ஏத்த மாதிரியு நெறய விஷ்யங்கள் மாறிடுச்சு அப்டினு தா நெனைக்குற நானு ஏனா வந்துட்டு இப்ப வந்து ஒரு சடங்கு அஹ் அப்டினு இருந்தா வந்துட்டு ஒரு அளவுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோ ஒ இப்ப கல்யாணோ அப்டி இருந்தா வந்துட்டு ஒரு அஹ் மண்டபத்த எடுத்து அதுலதா கல்யாணோ பண்ணோ அப்டின்றதல்லா வந்துட்டு இன்னமு கூட ஃபாலோ பண்ணிட் இருக்காங்க பட் ஆஹ் இப்ப சிட்டிவேஷனுக் ஏத்த மா தி இப்டி ஒரு சிம்பிளா பண்ணிப்போ எல்லாரு வந்துட்டு கூப்ட்டவங்கல்லா இருக்குற எடத்துலயே வரணு அப்டினா ஒரு சின்னதா எதோ பீச் வெட்டிங் அந்த மாறில்லா சொல்றாங்க இல்லயா அந்த மாறி ஒரு சிம்பிளா வந்துட்டு அங்கே போய் நமக்கு தெரிஞ்சவங்கள மட்டூ கூப்ட்டு போய்ட்டு அங்கயே வந்துட்டு சின்னதா ஒரு கல்யாண முடிச் ச்சிட்டு அதுக்கப்பற ரிசப்ஷன் வச்சு எல்லாரையு கூப்ட்டு ஆ பெருசா கிராண்டா பண்ணிக்லா அந்த மாரி விஷ்யங்கள்லா நெறைய விஷ்யங்கள் மாறிடுச்சு அப்டின் நேனைக்கிறே ஒரு வீட்டு சம்மந்தப்பட்ட நம்ம அந்த மரபு அப்டின்னு பாத்தோனா வந்து நம்ம வீட் ட்ல என்ன ஃபாலோ பண்றோ என்ன சாப்பாடு வகை கள் வந்துட்டு ஆ என்ன ஃபாலோ பண்றோ அப்டின்றது வந்துட்டு இன்னு கூட நம்ம ஆ இப்போ நம்ம ஒரு எங்க ஃபேம்லினு இருந்துச்சுனா எங்க தாத்தா பாட்டி எப்டி சமச்சாங்க அவ்ங்களோடத வந்து அப்டியே எங்க அம்மா அப்பா வந்துட்டு அத ஃபாலோ பண்ணி அ அந்த ஒரு ரெசிபிசியே வந்துட்டு ஃபாலோ பண்ணி வரத் ந்து அதே மாரி சமைக்கற்துன்றது அது கால காலமா அப்டியேதா வந்துட்ருக்கு அப்டின் நெனைக்கிறே அவ்ங்ககிட்ட இருந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு எப்டி சமைக்கிறதுனு அவ்ங்க கிட்ட கத்துப்போ அத வந்துட்டு கத்துக்ட்டு நம்ம வந்துட்டு அத அப்டியே ஃபாலோ பண்ணிட்ருக்கோ ஆ நம்ம வந்து நம்ம ஃபேம்லில வந்து ட்றதுற நா எங்க வீட்டு ரெசிபி அப்டின்ற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணின்ட்ருக்கோ பட் எங்ளோட ரெசிபி வந்து இன்னொரு ஃபேம்லி கிட்ட கேட்டா அவ்ங்களுக்கு வந்து தெரியாது ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு வந்து ம் இந்த விதங்கள் வந்து மாறு அப்டின் நெனைக்கிறே நானு அந்த மாதிரி வந்து நெறைய விஷ்யங்கள் வந்துட்டு ஆ சிலது ஃபாலோ பண்ணிட்டு தா இருக்கோ சிலது வந்துட்டு நம்ம கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வந்து மாத்திக்கிட்டே இருக்கோ அப்டின் தா நெனைக்கிறே அந்த மாதிரி பாத்தோனா வந்துட்டு நெறைய விஷ்யங்கள் சொல்லலா இந்த மாரி இந்த கல்யாண விஷ்யம் சொல்லலா இப்போ வீட்டு இப்போ ஒரு வீடு ஒரு ஃபேமிலி அப்டின் எடுத்துக்டோனா நம்ம ஏரியாகை எடத்துக்கேத்த மாதிரி வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே மாறுது அப்டின் நா சொல்வே ஏனா வந்துட்டு இப்போ பழைய காலத்துல வந்துட்டு நாங்க ஒரு பத்து பதுனஞ்சு வர்ஷத்துக்கு முன்னாட்லா படிக்கும்போதெல்லா ஒரு சுடிதார் போட்டு ஒரு துப்பட்டா போட்டுக்ட்டு அந்த மாரி தா ஒரு ஏனா எப்டினா வந்துட்டு அதுவு ரெடிமேடா நமக்கு கெடைக் க்காது ஒரு துணி எடுத்து வந்து தெச்சு அந்த மாரி போட்டுக்கிறது அந்த மாரிதா நம்ம பாத்திருக்கோ அதுவு ஒரு துப்பட்டா போட்டுதா ஒரு ஃபுல் சு செட்டு சுடிதார் மாரி நம்ம தெச்சி அந்த மாரி போட்டுப்போ பட்டு அத வந்துட்டு இப்போ பாத் த்தீங்கனா வந்துட்டு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு ஒரு குர்தா மாரி டைப் மாரி வந்துருச்சு ஒரு லெக்கின்ஸ் மாரி அந்த ம் காலோட டைட்டா போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி டிரஸ்சஸெல்லா வந்து டிரெஸ்ஸிங் சென்ஸ் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அப்டின் சொல்லா இப்ப பழைய காலத்து ஆளுங்கள்க்கு வந்து நம்ம போட்ற துணிமணிகள் வந்து ட்டு அந்த அளவுக்கு வந்து அவ்ங்களுக்கு புடிக்காது அப்டின் நா நென் நா நெனைக்கிறே ஏனா வந்துட்டு அந்த காலத்துல வந்து நீட்டா ஒரு பிளஸ் பிரசன்டபுளா ஒரு டிரெஸ்ச போட்டுட்ருந்தாங்க பட் இப்போனா வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு அதுவு நாங்க இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலைல வந்துட்டு பாத்தோனா வந்து கம்ப்ளீட்டாவே வந்துட்டு ஆ எங்க ஜெனெற்ஷன்க்கு வந்து இந்த ஜெனெற்ஷன் வந்து டோட்டலாவே மாறிடுச்சி அப்படின்னு நினைக்கிற நானு ஆ எப்படின்னா கொஞ்ச லூஸா ஒரு மாதிரி ஜீன்ஸ் போட்டுக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ட் டாப் போட்டுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா வந்துட்டு ரொம்ப அதிகமாயிட்டே வருது அப்படி நினைக்கே ஏன்னா வந்துட்டு நம்ம இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி கூட இருக்கிற வந்து ஆ நண்பர்கள் உறவினர்கள் அந்த மாதிரி போட்டுக்கு போது நம்மளு ஏ அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் இதல்லாம வந்து மாறி ச்சி அப்டின்னு ஆ எனக்கு தோணுது நம்ம வந்துட்டு எவ்வளோதா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பசங்களை வீட்டுல வச்சி இது பண்ணிட்டு இருந்தாலுமே வந்துட்டு அந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவு நம்ம ஆ ம் கட்டுப்பாடு விகிக்க முடியாது இல்லையா அதனால வந்துட்டு நெறைய விஷயங்கள் வந்து அ அந்த டிரெஸ்ஸிங் எதுலயு வந்துட்டு ட்டு மாறிடுச்சி அப்டின்னு நெனைக்கிறே நம்ம வந்து ஒரு ம் ஒரு பத்து பதினஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எப்டி டிரஸ் பண்ணமோ அந்த இ இதுல இருந்தே வந்து கொஞ்சோ மாறி கொஞ்சோ இப்போ வே இப்போ ட்ரெண்டியா இருக்கிற மாரி டிரஸ்ங் இதெல்லா வந்துட்டு மாறி அந்த மாதிரி டிரஸு நம்ம போட ஆரம்பிச்ச சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறிக்கிட்டே வருது அப்படின்னு நா நினைக்கிறே ஆ நீங்க என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பா தோழி நறைய விஷயங்கள் நீங்க வந்து சொன்னீங்க நீங்க சொன்னதுல வந்துட்டு இந்த மரபுகள் வந்துட்டு நம்ம காலத்துக்கு ஏற்ப வந்து முக்கியமா சொல்லணும் அப்டின்னா மாறிக்கிட்டே வருது இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு ச சமையல் ஆகொட்டும் நம்மொ வந் அந்த அ ஒரு சமையல்ல நம்பொ எடுத்த த்துக்கிட்டோ அப்டின்னா அப்பல்லா வந்துட்டு நம்ப இந்த மாரி ஸ்விக்கி அ அந்த மாரி ஒரு வலைத்தளங்களே வந்து கிடையாது இப்ப நம்போ ஆன்லைன்ல வந்து நம்போ போட்ரோ போட்டோனே பத்து நிமிஷத் சீக்கிரோ கொண்டுந்து கையில தராங்க அந்த மாதிரி உணவு இது எல்லாமே கெடையாது அப்பல்லா வந்துட்டு ஒரு பிரியாணி அப்டிங்கற ஒரு உ உணவு எடுத்துக்கிட்டாலே அது வந்துட்டு ரொம்ப ஹை கிளாசா இருக்றவங்கதா வந்து சாப்டணு அப்டிங்கற மாதிரி ஒரு மனப்பான்மை வந்து இருந்தது ஆனா இப்ப வந்து அப்டி கெடையாது இப்ப வந்துட்டு நம்ப எல்லாருமே வந்துட்டு ஒரு பிரியாணி ஆகட்டும் எந்த ஒரு உணவா இருந்தாலும் நம்ப நினைச்ச நேரத் தல ஒரு பத்து நிமிஷத்துலையோ இருபது நிமிஷத்துலையோ நமக்கு வந்து கையில வந்து கிடைக்குது அந்த மாதிரி வந்து உலகம் வந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா இதுல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம சந்திக்கிறோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி உடை வந்து போடுறது ஆகட்டு இல்லைன்னா ஒரு திருமணத்துக்கு வந்து அழைப்பிடுதல் விடுதல் ஆகட்டு முன்னாடியெல்லா வந்து பாத் பாத்தீங்கன்னா இப்போ திருமணம் வந்து ஆகுது அப்படின்னா மனப்பெண்ணு மன மகனு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மணப்பெண் வந்து ரெட் கலர்ல தா வந்துட்டு அவங்களோட ஆ ஆ சாரி வந்து எடுப்பாங்க அதுதா வந்து பாரம்பரிய ஐதீகம் எல்லாமே ஆன வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக் க்கக்கூடிய கல்யாணங்கள்ல வந்து அப்டி கெடையாது இப்ப மாப்பிள்ளைக்கு வந்து என்ன கலர் புடிச்சிருக்கோ அதுதா வந்து பெண் வந்து சூஸ் பண்றாங்க ஏன் என்னோட திருமணத்துக்குமே வந்து நா அப்டிதா வந்து சூஸ் பண்ணே அப்ப வந்து சுற்றி இறந்த உறவினர்களும் வயதான பாட்டிகளும் வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா பச்சை அது கூட சிவப்பு இந்த ரெண்டு கலரு வந்து கலந்துதா வந்து திருமணத்துக்கு வந்து போடணு அதா வந்து ஒரு ஆ இதுதா வந்து போடணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி மாரி அது வந்து வித சிர்றாங்க ஆனா நம்ம வந்து அப்படி கெடையாது இல்ல எனக்கு இது புடிச்சிருக்கு என்னோட கணவருக்கு வருங்கால கணவருக்கு இது புடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நா இததா எடுத்துக்குவே அப்படிங்கற மாதிரி சோ அந்த மாரி ந நறைய விஷயங்கள் வந்துட்டு போயிட்டுதா இருக்கு அப்போ நம்ம இதுதா வந்து நடக்கணு இதுதா வந்து பண்ணணு அப் அப்பிடினு நமக்கு ஒண்ணு இருந்தாலுமே அதையும் மீறி நமக்குன்னு ஒரு ஆசை நமக்கும் ஒரு ஒரு இது பண்ணணு அப்படின்னு இரு பாத்தீங்கா நமக்கு புடிச்சவளுக்காக இது பண்ணணும் இ நமக்காக இதை பண்ணணும் இல்ல அதை எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கணு அப்படிங்கறது இதுக்காக நம்மளோட ஆசை நம்மளோட தேவைக்காக வந்து நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது அது வந்து அந்த எடத்து அந்த மரபுங்கறது வந்து காணாமா போயிருது இப்ப வந்து நீங்க சொன்ன மா யே திருமணம் வந்து எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் பொதுமக்கள அதுக்கப்புறோ தெரிஞ்சவர் உற்றாரர்கள் உறவினர்கள் எல்லாத்தையு கூட்டு வந்து கூட்டி வச்சு திருமணம் பண்றது ஒரு வகை இருக்கு சமீபத்துல நா வந்துட்டு ஒரு திருமணத்துக்கு வந்து போயிருந்தே திருமணம் வந்து வந்து வித்தியாசமா இருந்தது ஏ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் வந்துட்டு ஒரு தோட்டத்துக்குள்ள வச்சிருந்தாங்க ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ள வந்து வச்சிருந்தாங்க மண்டபமோ இல்லாங்க ஒரு கோயிலோ எதுவு கெடையாது அப்ப எனக்கே யோசனையா இருந்தது அப்போ ஒரு கோயில்லதா வந்து திருமணம் பண்ணுவாங்க இல் இது வரைக்கு நம்ம பாத்த திருமணமும் அப்படிதா நமக்கு நடந்த திருமணமும் அப்படிதா கோயில்ல சாமிக்கு முன்னாடிதா வந்து நடந்தது ஆனா வந்து ஏன் இது வந்து தோட்டத்துக்குள்ள வைக்கிறாங்க எங்க சாமி சலையு இல்ல எப்பிடி நல்ல நேரோ ஐயரு நெருப்பு ஒண்ணுத்துய்யு காணமே அப்படின்னு சொல்லி நா யோசல்லாவுண்டு சோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப மாரி அந்த மரபுகள வந்து மாத்திக்கிட்டு வராங்க அதுதா இப்ப வந்து போயிட்டு இருக்கு இல்லலைங்காளா தோளி
ஆ கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புற தா எனக்கு ஒன்ன ஞாபகோ வருது இங்க கல்யாணம் ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்ப வந்துட்டு நாங்க மரபுகள் எல்லா வந்துட்டு எங்களோட ஃபேமிலி கேத்த மாதிரி அது வந்து நாங்க இன்னமும் கூட பெரியவங்கல்லா சொல்லி அது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தா இருக்கோ அப்படின்னு நெனைக்கிறே அது எப்பிடின்னா பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வெள்ள ஒரு சேரீல வந்துட்டு அந்த நைட்டே முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு மஞ்சள்ல ஊற வச்சிருவாங்க அந்த ச அடுத்த நாள் வந்துட்டு அதை எடுத்தோம்னா அந்த சேரீ கலரே வந்து மஞ்சள் கலர்ல ஆயிடு அந்த சாரீை வந்துட்டு நல்லா காய வச்சு அததா உடுத்தி அந்த கல்யாணம் பண்ணும் போது வந்துட்டு அந்த சாரீ உடுத்திதா உட்கார வெப்பாங்க அது இல்லாம அந்த மாப்பிள்ளைக்கு வந்துட்டு அந்த மஞ்சள் கலர்ல வந்துட்டு ஒரு ஆ துண்டு மாரி குடுத்துருவாங்க அது மேல போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தா வந்துட்டு க ம் நடக்கு அது வந்துட்டு நாங்க வந்துட்டு அந்த மரப வந்து ஃபாலோ பண்ணோ அதுக்கப்புறோ அந்த கல்யாணம் முடிந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த சேரிய மாத்திட்டு இன்னொரு சேரி குடுப்பாங்க அது ஏதோ கூர பொடவை அப்பிடினு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சேரியும் அதே மாதிரிதா ஒரு லைட் பிங்க் கலர்ல இருக்கு ஒரு மாரி கோடு கோட போட்டு ஆ அந்த சாரிய வந்துட்டு உத்துட்டுதா வந்துட்டு நம்ம எல்லா இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பொன் வீட்டுக்கு அந்த மாப்பிளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி வந்து அந்த சடங்கு எல்லா வந்து இன்னும் கூட எங்களோட இதுல வந்துட்டு கல்யாணம் வந்து எல்லாமே வந்து அந்த கோயில் அந்த மண்டபத்துல தான் நடக்குது அங்க உள்ள இருக்க பிள்ளையார் கோயிலயே வந்துட்டு எல்லா சடங்கும் பண்ணுவாங்க அந்த மண்டபத்தை மேல அந்த ஸ்டேஜ்லதான் உட்கார வச்சுட்டு கல்யாணம் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னுமே கூட எங்களோட இதுல சைட்ல வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறே எதுவுமே வந்துட்டு மாறல அப்படின்றது வந்துட்டு நானு ஆ எங்களோட இதுல நா கவனிச்சிட்டு வரே ஆனா வந்து ரீசென்டா ஒரு கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன கல்யாணத்துல மட்டு அந்த அவங்க வந்துட்டு அவங்க நேர்த்திக் கடன் வந்துட்டு இந்த கோயில்ல தா பண்ணணு அப்படின்ற மாரி அவங்க நெனச்சி ட்டாங்கன்றதுக்காக வந்துட்டு கோயில்ல நிக்க வச்சு இதே மாரி ஒரு மஞ்சள் சேலை உடுத்தி கல்யாணம் பண்ணாங்கங்க பட் அது வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு அந்த மாரி அந்த ம்ச் விதிகள் எல்லா மாத்தினம் போது அ அவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லா கொஞ்சு கஷ்டமா இருந்துச்சு என்னடா அது இந்த மாதிரி பண்றாங்களே அது எப்பிடி சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாரி யோசிச்சு பண்ணாங்க அதே மாதிரி அவங்க நெனைச்சா மாதிரி ஒரு வருஷத்துல அது நல்லபடியா முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்துட்டு நான் மரபுகள வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணோ அது வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு நல்லது அடுத்த அடுத்த வர ஒரு சங்கதிக்கு நல்லது அப்படின்னு நெனைக்கிறே உங்க கூட பேசினதுல மிக்க மகிழ்ச்சி தோழி் ரொம்ப நன்றி
நன்றி தோளி நன்றி